ஹலோ யாரு ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது
உம்
உம் சேரி
ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குதுங்க சொல்லுங்க
சொல்லு என்ன பண்றீங்க சாப்டிங்லா
உம் ஸ் ஆ நாவந்து நான் வந்து இன்னைக்கு பிரியாணி செஞ்சேன் பிரியாணி செஞ்சோம் மட்டன் பிரியாணி செஞ்சே கேக்குதா மட்டன் பிரியாணி வந்து எப்டி செஞ்சு உங்க வாய்ஸ் ரொம்ப ஒரு மாரி குற குறன்னு இருக்கு
ஓகே ஆ
ஆ கேக்குது நா வந்து மட்டன் பிரியாணி வந்துட்டு எப்டி செஞ்
இல்லயா
ஆமா வீட்ல தா செஞ்சே கேக்குதா ஹலோ
கேக்குதா
ஹலோ ஆ கேக்குது கேக்குது வீட்ல தா செஞ்சே ஹலோ
ஆ செல்லுங்க
வீட்ல தாங்க செஞ்சே மட்டன் பிரியாணி
ஓகே ஓகே ரெசிபி சொல்றேன் நீங்க சொ
ஆ சொல்றேன் மட்டன் வந்துட்டு நல்லா கட் பண்ணிட்டு அ அத வந்துட்டு குக்கர் குக்கர் நம்ம வந்துட்டு வேக வைக்கணும் ஒரு ஒரு பத்து விசில் அந்த மாரி போட்டு நல்லா வேக வைக்கணும் கேக்குதா
உம் கேக்குது கேக்குது
ஐக் ஆ ஆமா அப்பதா மட்டன் வந்து நல்லா வேகும் அப்பதா நல்லா சாஃப்ட்டா இருக்கும் சாப்டும்போது நல்லா இருக்கும்
ஹலோ
ம் அதுக்கப்பறமா வந்துட்டு வெங்காயோ தக்காளி அப்பறமா வந்துட்டு பூண்டு இஞ்சி அது எல்லாத்தையு வந்துட்டு வெங்காயோ தக்காளிலா அரைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பூண்டு இஞ்சி எல்லா வந் து அரைச்சு அம் தக்கா வெங்காயோ வந்துட்டு ஒரு நாலு தக்காளி வந்துட்டு ஒரு மூணு
ம் போதுமா அது எத்தன பேரு சாப்புட
ஒரு ரெண்டு மூணு பேர் அந்த மாரி சாப்புடுறாங்க
ம்
ம் கட் பண்ணி அத கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறோ வந்துட்டு அ கொத்தமல்லி அத அப்டியே க கட் பண்ணி வாஷ் பண்ணி வக்கணு அதுக்கப்றமா வந்துட்டு புதினா இருக்குல்ல
ம் ம்
அதையும் கா அதையும் கொஞ்சொ எடுத்து வச்சுக்கணு அப்றோ தோழி
கொஞ்சனா எவ்ளோ ரெண்டு கை புடி ஒரு ரெண்டு கை அந்த மாதிரியா
ஆமா ரெண்டு கை
ஓகே ம்
நம்மளோட இதுதா அதுக்கப்புறமா வந்துட்டு பச்ச மொளகா ஒரு ரெண்டு
அதுக்கப்புறமா வந்துட்டு ஆ அத புதினா ம் ரெண்டு போது
ம் எத்துன
அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா வந்துட்டு அது அது எல்லாத்தையு எடுத் அ அரைஞ்சு எல்லாத்தையு க கழு க எல்லாத்தையு வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறோ மட்டன் வெ வெந்துடுச்சுன்னா அத தனியா எடுத்து வச்சுட்டு குக்கர்ல வந்துட்டு எண்ண ஊத்திட்டு அதுகப்புறமா வந்து ட்டு இந்த பட்ட கிராம்பு அந்த எல ஆந்த மாரிலா இருக்குல்ல அது எல்லாத்தையு ஆ அது எல்லாத்தையு போட்னு ஆ ஏலக்கா கசகசா அதெல்லா வந்ட்டு போ போட்
ம்
ஆ போட்டுட்டோன்யு வெங் ஆ அப்புறமா ஆனியன் போட்னு ஆனியன் போட்டு நல்லா வெதை அ நல்லா இது பண்ணிட்டே இருக்கணு அது வந்துட்டு ஒரு மாரி கலர் மாறு செவப் செவந்த நிறமா ஆயி ட்டோம்னா நல்லா வ வதக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்துட்டு இந்த இஞ்சியும் பூண்டு இருக்குல்ல அத வந்துட்டு அரச்சு வச்சுட்டுருனால அத வந்து எடு து போட்டு நல்லா ஒன்னே ஆமா அர
கே ஓகே ஓகே ஓகே ம்
ச்சு மாரி அரச்சு அதுக்கப்ப அதுல போட்டு நல்லா அதோட வாசன போற வரைக்கும் நல்லா இது பண்ணிட்டே இருக்கனு அதுக்கப்புறமா வந்துட்டு தக்காளி வந்துட்டு போடணு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அது இன்னு அதெல்லா தக்காளி ஒன்னும்ல்லா வேகணு அப்டின்னு சொல்லிட்டு அந்த வாசனை எல்லாமே போணு அப்டின்னு சொல்லிட்டு ஆஹ உப்பை லைட்டா கொஞ்சோ போடணு
ம்
உப்பு போட்டு நல்லா கல இது பன்னிட்டு ஒரு கை ஸ்பூன்னல்லா
ஒரு கைய் உப்பு போடுவீங்களா நீங்க
கை உ கை உப்பு இல்ல ஒரு பிஞ்சி அத சும்மா தேவையான அளவு நம்மளுக்கு தெரியும்ல அந்த மாரி தேவையான அளவு நம்ம போடணு அது போட்டு நளா வதக்கிட்டு அ மஞ்சத்தூள் கொஞ்சோ போடணு மஞ்சுத்தூளு அதுக்கப்புற வந்துட்டு தயிரு கொஞ்ச ஊத்தண்ணு தயிருந்தா வந்து ஒரு டூ ஸ்பூன் அந்த மாரி டூ த்ரீ ஸ்பூன் அந்த மாரி ஊத்தணு அதுக்கப்புறமா வந்துட்டு
அதுக்கப்பறோ
ஒரு நிமிஷ இருங்க அ அ அ அதுக்கு நல்லா அதுல எல்லாத்தையு போட்டுட்டு நல்லா வதக்கி ம் கலறி விடுணு கலறி விட்டுட்டு அதுக்கப்புற வந்துட்டு மொளகா மிளகாய் தூள் இருக்குல்ல
ம் ம்
ஆ அத அத போட்ணு அப்ம பிரியாணி மசாலா இருக்குல்ல பிரியாணி மசாலா அ அது கொஞ்சோ போடன்னு ஆஹ மட்ட பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கு அதுக்கப்பறமா நம்ம வேக வச்சு அந்த மட்டன எடுத்து அதுல போட்டு நல்லா இது பண்ணிட்டே இருக்கணு அதுவே அதுவே கொஞ்சோ நேர வேகு போது ஆஹ அது நல்லா கலறிட்டே இருக்கு போது நம்ம அரி அரிசிய வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணு எ எத்தன அளவு செய்யறோனு அப்டின்னு சொல்லிட்டு நா வந்துட்டு எங்க
அம்
எங்க வீட்ல வந்துட்டு அ நா எனக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு இது ஆலக்குல வந்துட்டு அரிசி எடுத்துட்டே காலையு ஆ மதியானமு நய் நா மத்தியான தா செய்ய ஸ்டார்ட் பண்ணே மத்தியானமு நைட்டுக்கு சேத்து நா வந்து செய்யறதுக்கு ஒரு ரெண்டு கப்பு அரிசி எடுத்துக்கிட்டே எடுத்து அதை வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டே அதை நல்லா கறி எல்லா போட்டு நல்லா இந்த கறி எல்லாமே அத இறங்கிட்டோணு இந்த மசாலா எல்லாம இறங்கிட்டோணு சாப்பாடு எடுத்து அதல போட்டு நம்ம கலறி வச்சோலஅந்த சாப்பாட போட் போடுணு இப்ப வந்துட்டு ஒரு கப்புக்கு வந்துட்டு ஆமா அரிசி இப்ப ஒரு கப்புக்கு வந்துட்டு ஆஆ ஒரு கப்பு அரிசி போட்டோனா அதுக்கு அதே அளவு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி ஊத்தணு இப்ப வந்துட்டு நா ரெண்டு கப்பு அரிசி போட்டன நாலு நாலு கப்பு தண்ணி ஊத்தணு அதுக்கு மேல ஊத்தக்கூடாது ஊத் அது எடுத்துட்டு அ அத சாப்பாடு போட்டுட்டு அ தண்ணி அதே கப்ப அளவுக்கு ஒரு நாலு டம் நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊத்தனு தண்ணி ஊத்திட்டு நல்லா இது பண்ணிட்ட ஆ டேஸ்ட் பண்ணி பாக்கோனு ந கரெக்டா இருக்குதா உப்பு காரல்லா நல்லா இருக்கனு பாத்துட்டு அப்புறமா குக்கர வந்துட்டு குளோஸ் பண்ணி முடி வச்சுணு ஒரு பத் ஒரு டேன் டென் மினிட்ஸ் அப்டிய அது அது வந்துட்டு விசில் வரு ஒரு மூணு விசல் அந்த மாரி வந்துருச்சுன்னா மூணு இல்ல நாலு விச ல் வந்துருச்சுனா ஆஃப் பண்ணிட்ணு ஆஃப் பண்ணி ஒரு கொஞ்ச நேர அப் டியே வந்துட்டு ஆ தெறக்ககூடாது கொஞ்ச நேர ஒரு டென் மினிட்ஸ்ஸு வந்து வெயிட் பண்ணு விசில் வந்து ஆஃப் பண்ட்டோனாயு ஆ ஒரு ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்க அப்புறமா தெரந்து பாத்தா தறந்துட்டோனையோ லெமன்னு தறந்து பாத்தோனோ லெமன் கொஞ்ச பிழிச்சி புழியினு அதுக்கு மேல வந்துட்டு இந்த ஆனியன் இருக்குல ஆனியன வந்துட்டு அ எண்ணெய்ல வந்துட்டு வறுக்குனு அது கொஞ்ச நல்லாரு ஆமா ஆனியன மட்டு ஆனியன் வந்து வெ எண்ணெயில வறுத்து ஆ அது நல்லா ஒரு செம் நேறமா வந்தோன அதுதா நம்ம ப்ரியாணி செஞ்சு லாஸ்ட்ட முடிப்போல அதுல வந்துட்டு மேல அப்டியே தூவி விட்ணு நம்மத வறுத்த ஆணியன ஆணியன் அதுக்கப்புறமா வந்துட்டு அ நெய்யி
செஞ்சீங்களா
ஆமா அப்பதா நல்ல சோவையா இருக்கு ஹலோ உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவா கேக்குது
இப்ப கேக்குதா
ஆ கேக்குது
சைட் டிஷ் சொல்லுங்க
சைட் டிஷ் வந்துட்டு சிக்கன் கிரேவி செஞ்சே
ஆ
சிக்கன் கிரேவியு தயிர் பச்சடியு செஞ்சோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்
ஆ நீங்க என்ன சாப்ட்டீங்க
அது எப்டி செஞ்சுங்க
எது ஹலோ நீங்க பேசுறதே கேக்கல ஆ சொல்லுங்க
ஆ அந்த இன்டர்வியூல வேற எதுன்ன கேட்டாங்களா
இல்ல வேற எதுவு கேக்கல
ஆ ஃபீமேல் போனாங்களா மேல் இருந்தாங்களா
உங்க வாய்ஸ்ஸு ரொம்ப இதுவா கேக்குது என்னது
கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க
ஃபிமேல் உங்க இடர்வியூ எடுத்தாங்களா இல்ல மேலா
ஆ ஒரு மேலுதா எடுத்தாங்க
வெயில் காளம் ஆ எப்டி ஒரு எப்டி எரிஞ்சிருக்கங்க உங்களுக்கு
அவருக்கு வந்துட்டு ஒரு ஒரு நாள் அதை நாப்பத்தஞ்சு புரில
வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது
இப்ப கேக்குதா
ம் சொல்லுங்க கேக்குது
அதா யங்கா இருந்தாங்ளா இல்ல ஏஜ்ட்டு மாதிரி இருந்தாங்ளா கேட்
ஏஜ்டு தா ஏஜ்டுதா ஒரு ஃபா நாப்பத்தஞ்சு வயசு அந்த மாரி இருக்கு உங்களுக்கு
அ
நாப்பத்தஞ்சு வயசு ம் ம்
ஒ அங்க எத்தன பேர் ஒர்க் பண்ணிட் இருந்தாங்க நறைய பேர் இருந்தாங்ளா இல்ல கொஞ்ச பேரு தான
இல்ல கம்மியாதா இருந்தாங்க ஒரு பத்து பேரு அந்த மாரி இருந்தாங்க
அவுங்கலா மெலா ஃபீமெலா மோஸ்டா இருக்கது
அவங்க அவுங்க எல்லாருமே ஃபீமெயில்தா மெயிலே இல்ல அவர் மட்டுந்தா அங்க மெய்லு
இல்ல ஆ ஓ எல்லாருமே சிஸ்டமா இல்ல லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்ருந்தாங்
இல்ல அவுங்க அங்க இருக்கறவுங்க வந்துட்டு போன்ல தா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க
போன்ல செண்ட் பண்ணிட் இருந்தாங்களா ஓ அப்போ பேசிட்ருப்பாங்க போல கஸ்ட்டமர்ஸ் கிட்ட பட்டன் போனா டச் போனா
பட்டன் போன்தா
பட்டன் போன் தானா
ம்
புதுசா இருந்துதா எடோ லேப்டப் எதுமே இல்லியா சிஸ்டம் எதுமே இல்லையா
இல்ல ஆ அங்க என எனக்கு சொல்லி தர மட்டுந்தா சிஸ்டம் இருந்துது மத்த யார்கிட்டயுமே சிஸ்டம் இல்ல ஆமா ஒரே ஒரு சிஸ்டம் மட்டு இருந்தது